ஹலோ ஆஹ் டாபிக் சொல்லுங்க என்ன டாபிக் பேசலா
செரிங்க இப்போ வந்துட்டு அதா அக்கரைகளை பத்தி பேசலாங்க சரிங்களா ஒருத்தங்க ஒருத்தங்க மேல காட்டுற அக் அக்கரைகளை பத்தி பேசலா அக்கறைல்லா எங்க மிஸ் பண்றாங்க அப்டிங்கிற ஒரு விஷய எந்த எடத் அதெல்லா நீங்க மிஸ் ஆகுது என்ன பண்றாங்க அப்டிங்கறது த்தி பேசலா
செரிங்க பேசுங்க பேசுங்க ஆஹ்
பொதுவா அதிகமா நம்ம மேல அக்கற காட்றது யாருன்னு கேட்டா இப்ப அம்மாவ சொல்லா
அதாங்க நா சொல்றே அம்மாவ
கொழந்திங்க
ஏங்க கெழந்தைங்க மட்டுமா அக்கரை கட்டுவாங்க ஹஸ்பண்ஸ் இருக்கா ஹஸ்பண்ஸ் இருக்காங்க லவ்வர் இருக்காங்க
ஆமாங்கள சும்மா இவள எப்போ அந்த அம்மாவுக்கு இருக்க அக்கற அவங்ககிட்ட இல்லன்னுதா நா சொல்லுவேங்க
ஏ இல்லைன் நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல அம்மாக்கு இர்க்க அக்கற வந்து எப்டி நீங்க இல்லிய சொல்றீங்க அம் அம் ஏங்க அம்மா அம்மாதாங்கா நா இல்லீன்னு சொல்லலீங்க ஆனா அத தான்டி ஒரு உறவுங்கிறது வந்து ஹஸ் ஸ்பண்ட் வொய்ஃப்க்காதா
இருக்கலாங்க செல விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும் போது அவுங்க காது குடுத் து கூட கேட்க மாட்டாங்க அவுங்க விஷயங்கள்ல கவனமா இருப்பாங்கள தவ்ர நம்ம ஒரு விஷயொ சொல்லிருப்போ அத காது குடுத்து கூட கேட்டுக்க மாட்டாங்க சோ அதனால என்ன ஆச்சிங்குறத கூட கொஞ்சமா ப்ச் அது கேக்குறதுலதானங்க அக்கறங்கற ஒரு விஷயொ இருக் கு கேக்காம இருந்துட்டு நா கேக்கலன்னா அது அக்கற இல்லனு அர்த்தம்மானு சொன்னா அது அக் க்கற இல்லனு தான அர்த்தோ அவுங்க கேப்பாங்க நா கேக்கலங்றதுக்காக அக்கற இல்லன்னு அர்த்தமா அப்டின் கேட்டா அப்ப அவுங்க கேக்க கேக்கலன்னா ஒரு விஷயமே இல்லயா
அப்டில்லா இல்லலைங்க கேக்குறோ கேக்றோ கேக்கல செகண்ட்ரி ஃபஸ்ட் அப் ஆல் நா என்ன சொல்ல வறே நா ஃபஸ்ட் அப் ஆல் என்ன சொல்றனா இப்ப வந்து ஒரு ஒரு ஒ பிரச்சன இருக்குனா அவ தெரிஞ்சே தெரிஞ்சும் கேக்குறாங்கல்ல ஏய் ஏமா வாய்ஸ் டல்லா இருக்கு என்னாச்சு ஒடம்பு சரியில்ல என்ன பிரச்
அது கேக்குறாங்க இல்ல ஓக் கே இப்ப நமக்கு எதாவது ஒரு விஷ்யோ ஆ சொல்லிட்டுருக்கோ அப்டின்னு சொன்னா அவங்க வேற எதோ கவனத்துல தா இருக்காங்களே தவி ர இந்த ஒரு விஷ்யோ விஷ்யமாவே எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்கல்ல நம்ம ஒரு விஷ்யோ சொ சொல்றோ அப்டி சொன்னா அந்த ஒரு விஷ்யத்த ஒரு விஷ்யமாவே எடுத் த்துக்குறது இல்லல்லா
எப்டிங்க எடுத்துக்க எடுத்துக்க நீங் நீங்க நீங்க சொல்றது வந்து ஒரு ஆக்சுவலா வந்து இப்ப வந்து ஆஹ் இப்ப வந்து
அவுங்க சுயநலமா இருக்காங்கன் நா சொல்றே
செரி செர் என்னங்க சுயநலோருக்கு இதுல்ல அவள லவ் பண்றவங்ளுக்கு பாத்தீங்கனா ஒ ஒ ஒடம்ப் சர்ல்லனாலோ இது பண்றதுனாலோ ஆஹ் யார் ஃபர்ஸ்ட்டா ஃபீல் பண்ணுவாங்கனு நெனைக்கிறீங்க
ஏங்க ஃபீல் பண்ணுவாங்க நா இல்லனு சொ சொல்லா நா நெறைய விஷயங்கள்ல இத நோட்டீஸ் நா பண்ணிருக்கேங்க இப்ப நம்ம எனக்கு இந்த மாரி பிரச்சன இருக்கு அப்டின்னு சொன்னா ஆஹ் என்ன சொல்றது என்ன அதுக்காக அவுங்க வருந்துற மாரியே தெரியாது எனக்கு அவுங்க தர்ற பதி தில்ல
ஏங்க இப்ப வந்து நானு வந்து ஃபீலிங்கா பேசி நானு வந்து இதா பேசம் போது அவுங்க என்ன நெனைப்பாங்க ஓகே நம்மளால அவுங்களு கஷ்டப்பட்ற மீன்ஸ் அவுங்க வந்து மோட்டிவ் பண்ற மாரி அவுங்க பேசணு நாம அவுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி இல்லப்பா நீ ஃபீல் பண்ண நானு ஃபீல் பண்றே
ஏங்க அவுங்க அந்த விஷ்யேத்த பத்தி பேசலனா
அத க்யூர் பண்றக்கு அதுதா அவ டாபிக்கு சேஞ் பன்னாதஅவுங்க டைவட் பண்றாங்கன் அர்த்தொ அதா நீங்க
இது இது புரிலங்க இது அவுங்க அத கண்டிப்ப செரி சொல்லி நா சொல்றே ஏ செரி சொல்றே அவுங்க அத மறந்துட்டாங்கனுல்ல அவுங்க அத யோசி க்கவே இல்லன்னு நா சொல்றே
நான் யோசிக்க மாட்டாங் யோசிக்காம இருக்க மாட்டாங்க இப்ப மேற்க் கொண்டு அவுங்க யோசிப்பாங்க ஏன் இப்டில்லா வந்து பேசிட்டு இருக்கா ஏன் இப்டில்லா பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து உங்கிட்ட அந்த இத வந்து ஆஹ் அவுங்க அத கேக் கேக்கு போது நீங்க எச்சா ஃபீலிங் ஆவிங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ஒங்கள டைவர்ட் பண்ண தா பாப்பாங்க ஒங்கள சிரிக்க வைக்க பாப்பாங்க யோசி யோ ஒங்க அந்த வேணும்னே அந்த அந்த விஷ்யத்த டைவட் பண்ண தா பாப்பாங்க மீன்ஸ் அது பெரிய விஷ்யமா உங்ககிட்ட காமிக்காம இருந்தாலு ஏ இவ்ளோ பிரச்சனயாகுது என்ன நடக்குது லைஃப் என்ன ஆகுது எப்டி வ வந்து எப்டி நம்ம ஃபேஸ் பண்ண போறோ அப்டின்னு அவுங்களுக்குள்ள ஒரு ஆயிரத்தெட்டு கொஸ்டின் போகு ஆ எக்ஸாம்பிள்க்கு நானே சொல்றேங்க எனக்கு எவ் எவ்ளோ கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு உங்ளுக்கு தெரியுமா எத்தன வந்து நான் ஃபினான்சியலா வந்து அவுங்க ஸ்டேபிள் ஆகனும்ன்னு சொல்றாங்க ஃபினான்சியல் ஸ்டேபிளா இருக்கு நா இங்க வந்து இங்க இங்க ஸ்டாண்ட்டப் பண்ட்டு இருக்கே இதெல்லா சேர்த்து வச்சு ஒரு அமௌண்ட் சேத்து வச்சிருந்தே ஒரே ஸ்டைப்ல ஹாஸ்பிட்டல் பில்லுனு ஒன்னு போயிர்ச்சு எனக்கு பேக்கப் ஒரு அமௌண்ட் வச்சிருந்தே என் பேக்கப்க்கு ஒரு அமௌண்ட் யா நா சேத்து வச்சிருந்த ஒரு அமௌண்ட் தா ஆஹ் சாலிடா நமக்கு அப்டியே ஹாஸ்பிட்டல் செலவு குடுத்தாச்சு மெடிசனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அந்த ஸ்கேனுக்கெல்லா நீங்க பாக்கு போது டோட்டலா அந்த ஸ்கேன் வயிறு வலி சொல்ல ஹோட்டல் வைஸ் அவுங்க ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா இதுக்கும் செரிங்களா ரெண்டு நாள் ஐசியூ ல இருக்கும் போது என்ன நடக்கு ஏது நடக்குனு சொல்ட்டு அவுங்களுக்கு ஏ ஆஹ் ஒரு ஏழு அவுங்க பேசல ஒரு வாரோ என்கூட அவுங்கபேசல என் ஃபோனு ஆஃப் அப்டிங்கிறப்ப அவுங்க என்ன நெனைப்பாங்க நான் வந்து எதுமே பேச பேச கூடாதுனு இல்ல ஆஹ் மீன்ஸ் எனக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு இந்த வாமிட் வந்து எடுத்தனே ரொம்போ டயர்டாயிடுச்சு குளுகோஸ் இறங்கிட்டே இருக்கு அந்த ஆக்சிஜன் என்னால போன் போன் பேச முடில அவுங்களோட யாரோடயு பேசவே இல்ல அப்டியே பாடாபடுத்திட்டாங்க அந்த டயர்ட்நெஸ் போறதுக்கு எனக்கு எவ்ளோ ஃபீல் ஆச்சு தெரிங்களா
ஆ அதுல நீங்க ஒரு பதில் சொல்றீங்க யாரோடையு பேசல அதனால
அப்டி இல்ல அவளே பேசாம இருந்தாலு நா லைஃப்க்கு உள்ள அந்த இடத்துல உள்ள இருக்கு போதே வந்து நா வந்து வீட்டுல கூப்ட்டு கேக்குறே எங்க அக்கா மீன்ஸ் காலைல ஒரு பத்து நிமிஷோ பாக்கலா பத்து வந்து பாக்கலா சாயந்தரோ ஒரு ஆறு மணிக்கு வந்து என்ன பாக்கலா டைம்ல நாம ஏதாவது பாக்கணு நைட் பத்து மணி மேல பாக்கணு நா சொன்னாலே வந்து பாப்பாங்க அவுங்க அப்டி தா டைம் சொல்றே என்னால வந்து நா இருந்த இடத்துல ஐசூல இருக்க பக்கத்து பெட்ல இருக்க வந்து ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க நல்லா தா இருந்தரு அவரு நார்மலா நல்லா தா வந்தாறு நல்லா தா இருந்தாரு ஒரு நாப் ஒரு அம்பத்தாஞ்ஜூ வயசு இருக்கு ஒரு அப்பா ரெண்டு கொழந்த நல்லா தா இருந்தாங்க திடீர்னு வ நல்லா தா நல்லா தா பே நல்லா தா இருக்க நான் சொன்னாலுமே திடீர்னு வந்து பால்ஸ் இறங்கிடுச்சு திடீர்னு டாக்டர்ஸ் வராங்க இதெல்லா பண்ணாங்க அந்த இடத்துலந்து நான் வந்து நார்மலா பட்டு இருக்கே நம்மளுக்கு ஒரு வருவாங்கல எல்லா நா ஆ நா வந்து போட சொல்வே தய்வு செஞ்சு வாங்க கூப்டுங்க எங்க அக்காக்கு உயிர் இருக்கா பாருங்க கூப்டுங்க அப்டின்னு சொல்ட்டு அந்த டாக்டர் ஃபர்ஸ்ட் பசங்ட்ட பசங்கட்ட சொல்லி அவங்க வர சொல்லி தெய்வு செஞ்சு எனக்கு தெரியாது எனக்கு நாளைக்கு காலைல நா வந்து நா நார்மல் நா ரூமுக்கு மாறணும் எனக்கு தெரியாது அப்டி நான் சொன்னோனே ஒரு நாள் ஒரு நாள் டொவண்டி போர் ஹவர்ஸ் புல்லாமே ஒரு டொண்டி சொல்ட்டாங்க எனக்கு முடில என்னால சுத்தமா ஆங்க பயம் இருக்கு தெரியுங்களா நைட்டு தூங்க தூக்கமே வராது அது தண்ணி தண்ணி குடிக்க முடியாது தண்ணி குடு எனக்கு குடிகரக்கு அந்த ஒரு தர்ட்டி எம் எல் குடுத்தாங்க தண்ணி தெரிமா ஃபர்ஸ்ட் தடவ குடுக்கு போதே அந்த ஃபுல்லா அந்த வ தர்ட்டி எம் எல் தண்ணி குடுக்குறாங்க முப்பது எம் எல் எப்டிங்க சிரஞ்சுல அந்த சிரஞ்சுல இருக்கு தெரிமா பத்து இருவது போ சொல்லிட்டு அந்த இதுல எடுத்து வாந்தி பீட் பண்ற மாரி சிரஞ்சுல குடுக்குறாங்க எனக்கு ஆனா அது வந்து தண்ணி குடுக்கல அவங்க அது குளுக்கோஸ் இது இருக்கல குளுோஸ் தண்ணி அந்த இன்ஜெக்ஷன் மாரி ஒரு ஹோல் இது பண்ணுவாங்கல்ல இதெல்லா ஒண்ணுமே ஒன்னிமே ஆல து ஷேர் பண்ல ஹாஸ்பிடல்ல வந்து எந்த கண்டிஷன்ல இருந்தே அந்த தண்ணி தா குடுத்தாங்க அப்ப எளநீ இருக்குல்ல எளநீ இருக்கோ அதே முப்பது எம் எல் நாப்பது எம்எல் குடுக்க சொன்னாங்க எனக்கு எளநீலா குடிக்க முடியல என்னால அது எனக்கு குடிச்சா பொறயேற மாரி பீல் ஆகுது பொற ஏறக்கூடாது பொற ஏறிச்சுன்னா வந்து சொல்லிட்டு அ தண்ணி கேக் கற ஆ தண்ணி கேக்கறே அவங்க தண்ணி தண்ணி எனக்கு குடுக்க மாட்ட கறாங்க எளநீ தா குடிக்கணு சொல்ட்டாங்க ஃபீவர் வரக்கூடாது ஃபீவர் மானிட்டர் இருக்குல்ல ஃபீவர் இருந்தா ஃபீவர் வரக்கூடாது ஆ தம்பி என்ன சொல்றேன்னா நா பண்ண ஆ இந்த சாப்டது எல்லா அவ் அவ்ளோ தூரோ திட்றாங்க அப்டில்லா சாப்டாத தூங்கு ரெஸ்ட் எடு இந்த மாரி நீ பண்ணாத செய்யாத சொல்லா சொல்றதெல்லா கேக்கவே இல்ல கடைசி உயிர் இது இந்த ஒரு மாசம் நா கேக்காம தா இவ்ள இவ்ள பிரச்சன பிரச்சன வந்ததுக்கு காரணம் பொறுப்பா நடந் இதுல வந்து அவ சொல்றத நா கேட்டுருந்தனு வெச்சுக்கங்களே அவனுக் பேசிட்டு நா பழகிட்டு உட்காந்திருந்தனு வெச் சுகங்களே ஆஹ வீட்டுக்கு வந்து பஸ் உக்காந்து சாப்டுட்டு வீட்ல அம்மாவோட சேந்து சாப்டுட்டு நா பேசாம அவங்களோட போன் பேசிட்டு டைம் ம அதுக்கு மேல வேல முடிஞ்சுதா நா பேசாம வீட்டுக்கு வந்து அவங்களோட போன் பேசி சாப்ட்டு உக்காந்துந்தேனா எனக் எந்த ஒரு பிரச்ச ன ஒரு லைப் வந்துருக்கு உம்
நீங்க அப்ப அது எதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணீர்ப்பீங்க பிரச்சன இல்ல ஆனா என்ன நீங்க வந்து ஒரு விஷ் ட்டு அவுங்க கிட்ட சொல்லிருக்கலா இப்ப நீங்க சொன்னிங்க யார்க்குமே சொல்லல அதனால சொல்லல அப்டின்ங் னா ப்ச் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பத்திரகான ஒரு பதில்
ந நா வந்து உங்க நம்பர் எடுத்து அவுங்க நம்பர் எடுத்து நா வந்து காமிக்கற இந்த மாரி போன் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ட்டு அப்டியே சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுலங்க சொல்லி சொல்ற அவுங்க போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிற இன்பார்ம் பண்ணிக்கிறனு வீட்ல சொல்றாங்க அதுக்கப்புறோ அவுங்க என்ன அழைச்சு கேக்கல கால் பண்ணலா ஆமா இந்த நம்பர்லந்து கால் வந்துச்சு இந்த நம்பர்லந்து கால் பண்ணி கேட்டாங்க என்கிட்ட எப்டி இருக்க அழகா கேட்டாங்க ஐசு விசேஷமா இருக்காங்க உனக்கு கால் பண்ணல அவுங்க தயக்கிற இருக்கு இல்ல இப்ப நீங்க கால் பண்ணலாங்கலா இல்லையா னு அவுங்களுக்கு தெரியாது இவங்க பாக்கல யாருமே இன்னு அவங்கிட்ட பேசினது இல்ல அந்த தயக்கத்தால எங்க வீட்லயு பேசல அவங்களு வந்து பெருசா பேசல எ எப்டில்லா நடந்துச்சு அத எப்படி ஹாண்டில் பண்றதுனு பெரிய டாஸ்க் ஆயிடுச்சுங்க எனக்கு அந்த விஷயத்த
ஏ அது சரி வந்து இப்ப நம்ம அன்னிக்குதா வரணோங்கற போது அந்த வந்தப்போ கூட அந்த எண்ணோ இல்லல்ல
ஏங்க இப்ப ஒரு டிஸ்ஜார்ஜ் ஒரு ஹாஸ்பிட்டல் டிஸ்ஜார்ஜ் உடனே எப்ப பண்ணுவாங்கனு நீங்க நெனைக்ககிறீங்க அ எண்ணோ இல்லாம இருக்கு எண்ணோ இல்லாம இருக்குமா அப் ஒடனே வீட்டுக்கு வந்தா ஆலத்தி எடுத்து வீட்ல கூப்ட்டு உக்கார வெச்சு எனக்கு வந்து எங்க பாட்டி என்ன பண்ணாங்கன்னா சோ நா வந்து அன்னைக்கு எட்டு நாலு உண்மய சொல்றதுக்கு என்னங்க எயிட் டேஸ் நா குளிக்கலீங்க ட்ரிப்ஸ் எறங்கிட்டு இருந்துது வ அதுக்கு முந்து நாள்தா குளிக்கிற தண்ணி வேற வெச்சு தண்ணி சுடுதண்ணி குடுத்தாங்க சுடுதண்ணி பைப்ப திரிகி வெச்சு எங்க மீன்ஸ் எங்க எ எங்க பாட்டி வந்து என்னய குளிப்பாட்டி விடுறாங்க அதுக்கப்புறோ இந்த மாரி இந்த நோய் வரவே கூடாது சாமினு சொல்ட்டு எண்ண எண்ணெ லைட்டு தலய எண்ண வெச்சு அதுல அரப்பு வெச்சு எல்லா வந்து ஒடம்பு சரியாம இந்தல்ல இப்ப என்னமோ அப்டின் சொ அரப்பு எண்ணெல்லா வெச்சு பாட்டி குளிப்பாட்டி உள்ள வந்தா உள்ள வந்த ஒன்னே தெரிஞ்சவங்க ப தெரிஞ்சவங்கல்லா ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க வீட்டுக்கு ரொம்ப குளோஸ் தெரிஞ்சவங்கல்லா வந்துட்டு என்னாச்சு அப்டினு சொல்லோ அந்த டைம்லதா அவுங்க வந்தாங்க அப்பதா வர்ர ஒரு நாலு மணிக்கு தா வர்ர அதுவுமே என் தம்பி காத்து வேணா சொன்னா காரெல்லா ஒன்னு வேணா அந்த அளவு ஒடம்பு சரியாயிரும்ல்ல எங்க அக்கா இருந்துட்டு பின்னாடி வரால்ல பில் பே பண்ணனு தெரிஞ்ச ஒன்னே நா ட்ரெஸ் சேஞ்ச் பண்டு ஃப்ரெண்டு ஒரு தம்பி இருப்பான் தம்பிய தம்பி ஒருத்தன் இருக்கான் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்ப எல்லா நா பாட்டுக்கு அவன் கூட பைக் ஏறி பைக்லயே வந்துட்ட வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் பக் கந்தா அடுத்த வீதிதா ஹாஸ்பிட்டலு இருக்கு ஆனா எதும் யாருக்கும் அர்ஜென்டு பத்து சீட்தா இருக்கு ஹாஸ்பிட்லு இருக்கு ஆனாலு நா வந்து இது நா காருக்கா வெயிட் பண்ணல இதுக்கா யாருக்கோ வெயிட் பண்ணல இல்ல நா கால்டேக்ஸ் கூப்பிடுற இல்ல நா வேணா எனக்கு கே நா பைக்லயே போயிடற நா நல்லாதா இருக்க அப்டின் சொல்ட்டு நா பைக்லயே அந்த பைய்யன் பைக்லயே ஆக்டிவா மாரி இருஞ்சு ஆக்டிவாலயே வந்துட்ட நானு எங்க அக்கா போய் மெடிசனெல்லா வாங்கிட்டு பின்னாடி அ பின்னாடி என் பைக் எடுத்துட்டு வந்தாங்க ஆனாலுமே நா வந்து வந்து குளிச்சிட்டு கா ல அதா அவங் வந்து தீடீனு வந்ட்டாங்க அவுங்க அங்க குளிக் குளிக்கவே வந்ட்டாங்க உக்காந்ட்டு இருக்காங்க குளிச்சிட்டு இருக்கான் சொல்லி குளிச்சிட்டு உள்ள போறோ உடனே அவுங்க எங்கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச பேசதா அவுங்க அவுங்க எனக்கு கால் பண்ணாங்க எனக்கு இந்த அப்ப கால் பண்ணாங்க அப்பெல்லா வெளாண்டுக்கு வந்து ஒரு ஸ்டிஸ் னு கேட்டது அவுங்க அவங்களுக்கு இதாயிருச்சு நா அது வார்த்த கேட்ருக்கக் கூடாதுதா அப்பன்னு பாத்துனே எதுவுமே பேசா அப் அப்பவு நா நம்பர் பாத்துதா அவுங்க இப்போ நா பேசி தனியா சொல்லி ஏதாச்சு தனியாவே பேசிதா அவுங்க கூட பேசின நானு
என்ன பண்ணிருப்பீங்க அப்ப இப்ப ஆள் சொல்றதா அப்றமா பேசுறேங்கறத அப்பறமா நீங்க ஒடனே கூப்புட்டீங்க
நே ஹாஸ்பிட்லு நான்தா சொல்றன்ல்ல அந்த நேரத்துல வந் ந்து எனக்கு எனக்கு வந்து நெறைய வந்து இது ஹெல்த் இஸ்யூஸ் இருந்துச்சி ஹெல்த் இஸ்யூ ஹெல்த் இஸ்யூஸ் இருந்துது அப்ப வந்து நா டேப்லெட்டு கண்டினியூஸா டேப்லெட்டு ஒரு டேப்லட்டு அந்த வீஸ் அந்த ஓ இன்ஜெக்ஸ்
ஏ உங்களுக்கு அந்த நேரோ அவங்க மனநிலைய யோசிக்கவே தோணல
எப்டிங்க இருக்க முடியு அ யோசிக்க எப்டிங்க இருக்கறது அதுதாங்க வந்து பேசம்போ சாரி கேட்டுதாங்க அவங்ககிட்ட இத சொன்னது வந்து சாரிப்பா நா சொல்லிட் தா பண்ணிருக்கணு அவ வீட்டு போய் இன்ஃபார்ம் பண்ண சொன்னே நா இன்பார் பண்ண முட்ல ஆ ஆ பாருங்க அதுக்கப்புறோ ஃபோன் நீங்க சொல்றீங்களே ஃபோன் ரிப்பேர் ஆச்சு ஃபோன் ரிப்பேர் ஆயிர்ச்சா ஃபோனு சரிங்கலா ரெடி பண்ண சொல்லி குடுத்தே ஒரே நாள்ல ரெடி பண்ண தவற மூணு ஃபோனுமே ரிப் எங்க அக்காவோடது போட்டு ஒடச்சுட்டானுக என்னோட என்னோடதுல ஐ ஃபோனு ஒடஞ்சிடுச்சு எங்க ஃபோனு தண்ணி உள்ள போயி டிஸ்ப்ளே ஒடஞ்சி தண்ணிலா உள்ள போயி கீழ போட்டாங்க வீட்ல அப்டி இருந்தா நா என்ன பண்ண யோசிக் பாருங்க கடைல கொண்டு போய் குடுத்தா ஓ போலு போடு தவர மத்த எல்லாமே பிளிச் போட்ருக்கு தண்ணி போயிருச்சுங்க தண்ணி அவ் உள்ள வாமி ஏ வாமிட் வாமிட்டு சொல்லாமுல்ல அவங்க கிட்ட நா என்ன பண்றது ஃபோன் பேசிட்டு பேசிட்டு லாஸ்ட்டா அந்த க அவங்க கூட தா கடைசி நா ஃபோன் பேசின நா எனக்கு வாமிட் வர மாரி